வணக்கம்
வணக்கம் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானா ரொம்ப நல்லா இருக்கேங்க
சரிங்க எப்டிங்க மாலை நேரம் இப்பதா டீ எல்லா போட்டு குடுத்தே கொழந்தைங்களுக்கு அதன் பிறகு இதுக்கப்புறோ அவுங்கள வந்து படிக்க வெக்கணு அப்டி இந்த மாலை நேர வேலை வந்து தொடங்கியிருக்கு
சேரி சேரிங்க எல்லாருமே டீ தா சாப்பிடுவீங்களா
ஆம்மா இதுல பெரும்பாலும் நாங்க டீதா காஃபி குடிக்கிறதில்ல என்னுடைய பொண்ணு வந்து எதுமே குடிக்க மாட்டா காஃபி டீ
ஆ
அந்த மாதிரி எதுவு குடிக்கிறது இல்ல ஆ அவங்களுக்கு அது என்னவோ தெரியல அவளுக்கு பிடிக்கல அதுஉம் ஆமா ஆமா ஆனா எனக்கு வந்துங்க அந்த காபி குடிச்சாதா அன்னைக்கு டேவே ஸ்டார்ட் ஆகுமே
ஆ அதான் ச உம் நெறையா குடும்ப தலைவிகள் அப்டி தான் சொல்றாங்க காலையில எந்திரிச்சதியு எங்குளுக்கு டீ குடிச்சா தா வேலையே சுறுசுறு சுறுசுறுப்பா நடக்குது அப்டின்னு
ஆமா அது ஒரு வேல அது மைண்ட்லயே அப்டி இருக்குதா என்னன்னு தெரியல நம்ம டீ குடிச்சாதா செய்வோம் வேலை அப்டிங்கிற மாரி அது எனக்கு பழகிடுச்சு எனுக்கு அதுது என் கவுண்ட் பண்ணவே முடியாது
உம் சரிங்க எண்ணிக்கையே இல்லையா
ஆமா காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிப்பே ஆமா காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிப்பே அப்பனா எழுந்த உடனே கொஞ்சோ அப்டே மெடிட்டேஷன பண்ணிட்டு அடுத்து டீ தா அத டீ குடிச்சிட்டுதா அதுக்கப்றமே யோசிக்கவே ஆரம்பிப்பே அடுத்த வேல ஆனாச் சமையல்லா முன்னாடியே முடிவுப் பண்ணிட்டுவப்பேன் நைட்டே பிள்ளைங்கிட்ட கேப்பண்ணா அவுங்க சொல்லிடுவாங்க நாளைக்கு இது வேண்டும் அப்டி சொல்லுவாங்க அந்த டீ குடிச்சு அப்றோ வேலயை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்றோம் என்ன செய்வேன் திரும்ப எ பையே டீ குடிப்பா அவே எந்திரிப்பா அவே எந்திரிக்கும் போது அவனுக்கு அப்ப ஒரு தடவ டீ சூடு பண்ணுவானா அத குடுப்பே அப்போ ஒரு தடவ குடிப்பே அதுக்கப்புறோ இவங்கள எல்லாரையும் பள்ளிக்கு அனுப்பிட்டு அப்பவும் என்ன செய்வே ஒரு டீ குடிக்கணும் போல தோணூ அப்பதா எனக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்ப ஒண்ணு குடிப்பே ஆ ஆமா அதல்ல அதுல ஒரு இதுல குடிப்பே அது எப்டி தெரியுங்களா டென்ஷனா இருக்கும்போது டீ குடிக்கணும் கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கும்போது டீ குடிக்கணு ஆனால் என்ன ஒன்னு எனக்கு அந்த சாப்டணும்ன்ற அந்த ஒரு இது வராதுங்க
ஆமா நீங்க இத்தன டீ குடிச்சா எப்டிங்க சாப்டணும்னு எண்ணம் வரும்
காலைல பெரும்பாலும் சாப்ட மாட்டே
ச்சே காலையில ஏங்க ஸ்கிப் பண்றீங்க காலையில கண்டிப்பா அ காலை உணவு வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் நீங்க ஒருவேள இந்த மதிய உணவ கூட ஸ்கிப் பண்ணிக்கலா தவிர்த்துக்கலா காலையில கூழ் சாப்பிடுங்க அப்புறம் நம்ம வந்து ஹெல்த்தியா இருந்தாதான்ன நம்ம குழந்தைகள நம்ம பாத்துக்க முடியும்
கண்டிப்பா அது என்மோ உண்மதா இதனாலே எனக்கு பல பிரச்சனைகளே வந்தது உடல்ல வந்து நா மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கப்புறோ கொஞ்ச நாள் வந்து டாக்டர் என்ன சொன்னார் நீங்க டீ காஃபியே எடுக்கக்கூடாது அப்டி சொல்லிட்டு அது இருந்தங்க நா எப்டியு ஒரு பத்து நாள் கிட்ட இருந்திருப்பே அது பாத் ருங்களேம் நாவு எல்லாருக்கு அட்வைஸ் கூட பண்ணுவே காலையில சாப்டாமே இருக்க கூடாது அப்டி இப்டி பிள்ளைகளுக்கெலா சொல்லுவே என்னால் அத மாத்திக்க முடியல ஆனா இனி மாத்திக்கணும்
கண்டிப்பாங்க கண்டிப்பா மாத்திக்கணும் அது சரி நீங்க குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு மிஞ்சி போனா மூணு அந்த மாரி வச்சுக்கோங்க
உம் உம் கண்டிப்பா இனி முயற்சி
காலையில எந் உம் டீ காபி குடிக்க கூடாதுங்றாங்க
உம் அதுதா
ஏதாவது சாப்ட்டதுக்கு அப்றோம் கூட நீங்க ஒரு பதினோரு மணிக்கு அந்த மாரி பழகிக்கீங்க
கண்டிப்பா தோழி இனிமே முயற்சி பண்றே
ஆ அப்பற எப் நீங் நீங்க எப்டி டீலே வித விதமா ஏதாவது டீ ட்ரை பணுவீங்ளா
ஆ அது குடிப்பே எப்டினா இஞ்சி மல்லி அத போட்டு அது ஒரு டீ அதுக்கப்றோ இந்த சங்குபூ இருக்கு இல்லையா
பால் ஊத்துவீங்ளா இல் சும்மா ஊத்த ஊத்தக்கூடாது
அ சில டைம் வந்து எனக்கு அந்த பால் போட்டு குடிச்சா அது ஒரு மாதிரியா இருக்கு அதனால வெறு இஞ்சியு மல்லியு சுக்கு போட்டு குடிப்பாங்க ஆனா எனக்கு அது ரொம்ப சூடாயிடுது அதுனால சுக்கு போட மாட்ட இஞ்சி ம மள்ளி அத போட்டு குடிக்கறது அதுக்கப்றோ சங்குபூ அத போட்டு கொதிக்க வச்சு அத குடிப்பே அந்த மாதிரி அது வந்து இந்த பெரும்பாலு குடிக்கலானு சொல்றாங்க என் கணவர் வந்து அவருக்கு ஹெல்த் இஷயூக்காக குடிக்க ஆரம்பிச்சாறு அவர் பிரச்சனைகாக குடிக்கு போது நானு கொஞ்ச அப்டியே குடிச்சே ஓகே இவர்க்கு வயசு ஆகிட்டே போகுது இல்லைங்ளா செரி இப்புமே இப்பல்லா முடிய மாட்டேங்குதுங்க அ அந் அந்த காலத்து ஆளுங்க மாரி நம்மளால இருக்க முடில
முடில அ
ம எப்போமே இடுப்பு வலிக்குது கை வலிக்குது
ஆ கண்டிப்பா நீங்க பூல போட்ற டீ ட்ரை பணியிருக்கீங்ளா பூளப்பூ பூளப்பூ
இல்ல இல்ல இல்ல கேள்விப்பட்டதில்ல
அ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லதுங்க என் கணவருக்கு வந்து நா அதுதா போட்டு தருவே அதாவ வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அந்த மாரி அவருக்கு இப்ப இப்போதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்ன்னா ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்றோ வந்து பா பாத்தீங்ன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே பெருசா போகாம வீட்லேயே எந்த அளவுக் க்கு முடியுமா அந்த அளவுக்கு த தண்ணி அப்பற ஜூஸ் து அந்த மாரி எடுத்துக்வாரு எடுத்ததுனால யூரின்லே பார்த்திங்னா அந்த ஸ்டோன் வந்து வெளிய வந்துருச்சுங்க
பரவாயில்லைங்ளே
ம் அப்றோ அதுக்கு வந்து பூளப்பூட்டி அது குடிப்பாருங்க அது ரொம்ப நல்லது ஸ்டோன் பூள பூனா என்னன்னா நம்ம காப்பு கட்டுவோம்ல ஒரு ஒயிட் கலர் பூ வப்போ இல்லங்க
ஆ
அதாவது தை மாசோ அ தை பொங்கலுக்கு வந்து காப்பு கட்டுவாங்க அதுக்கு வந்து வேப்பிலையு பூலப்பூ வந்து ஒயிட் கலர்ல இருக்கு
ம் ம்
அது அப்றோ வந்து ஆவார பூ அதெல்லா வப்பாங்க அந்த அந்த ஒயிட் கலர் பூவதா எடுத்து வச்சி அது வந்து எப்ப அப்டியே இருக்கு வாடி போஹாது வறண்டு போஹாது அது அப்டியே ஒரு மாரியே இருக்கு
அது எல்லா இடத்துலயு கெடைக்குங்ளா அந்த பூ
ஆ கெடைக்கு ஆனா அது என்னன்னா இந்த காடு மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மாரி இப்டி தா இருக்கு
ஆமா ஆமா பாத்துருக்கே சின்ன சின்னதா இருக்
ஆ குட்டி குட்டியா இருக்கும் ம் அந்தப் பூ அத நாங்க எடுத்து வச்சுருப்போ அத வந்து போட்டு வருவங்க அது வந்து அதிகமா கெடைக்காது தா அதுனால செரி வாரத்துல ஒரு ரெண்டு நாள் தா கடைகல்ல கெடைக்குதா என்னன் தெரியில ஆனா அது காட்டுக்குள்ள தா மொளைக்கு இப்ப எங்க பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல காடு இருக்கு அந்த காட்ல ஏதாவது ஒரு செடி ரெண்டு செடி இருந்ததுன்னா அத பறிச்சுட்டு வந்து வச்சுக்குவா அது வாடியு போகாது எப்பவுமே வச்சுக்கலா வருச கணக்கா வச்சுக்கலாங்க அந்த பூவ
அப்டிங்களா நானு பாக்குறே ஏன்னா எ கணவருக்கு வுங்க இருந்தது அப்டிதா ஸ்டோன் இருந்துட்டு ஆனா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கனாங்க ஆ ரொம்ப அதிகமாயிடுச்சு ம் ஆனா அது
நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்க அதாவது நம்மளுக்கு இது வந்து அதிகமா கெடைக்காதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாரி
கண்டிப்பா முயற்சி பண்றே அது எப் அப்டின்னா இது ஸ்டோன் அப்டிங்கிறது வந்துட்டா திரும்ப போக மாட் ட்டுங்குதுங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு
கண்டிப்பா
அவருக்கு நாங்க ஆப்ரேஷன் பண்ணி இன்னு ஒரு வருடோ கூட ஆகல அப்பறோ என்னன்னா திரும்பவு வயிறு வலிக்குது அப்டின்னு சொல்றாங்க ஆ நா அந்த
சொல்லுங்க அதே மாரி லெமன் ஜூஸ் நெறைய குடிக்க சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா இவரு அதுலயே தா வந்து அத கம்மி பண்ணாரு ஹாஸ்பிட்டல் போயி அன்னைக்கு ஏ ஹஸ் ஸ்டோன் இருக்குன் தெரியல எங்களுக்கு ரொம்ப வயிறு வலிச்சுது அவுங்க போய் எதோ பா அ அப்ப வந்து ஹாஸ்பிட்ல சண்டேன் நெனைக்கிறே அப்ப வந்து டூட்டி டாக்டர் இல்ல எமர்ஜென்சி கிட்ட போனாரு அப்பறோ அவுங்க என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னு தெரியல அப்பறோ இவரே ஒரு ஒரு சந்தேகத்துல் இந்த மாரி வந்து நெறைய தண்ணி குடிச்சு ஜூஸ் எல்லா நெறைய குடுச்சாருங்க அடுத்த நாளே பத் பாத்தீங்கன்னா யூரின் வழியா இது ஸ்டோன் வந்துருச்சு ஏன்னா இவருக் எப்டி அப்டி ஒரு அனுபவோ இருக்கு அப்டின்னா இவரோட ப்ரெண்ட்டுக்கு இந்த மாரி இருந்துருக்கு ஒரு டைம் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவுங்க வலி வந்து அவுங்க அழுகுற ஸ்டேஜ்சுக்கு வந்துட்டாங்க இவர்தா கூப்புட் போயி அட்மிட் பண்ணாங்க அவுங்க வந்து சொன்னாங்க ஸ்டோன் இருந்ததுன்னா எப்டி வலிக்கு எப்டி இருக்கு க்கு அப்டின்னு கூடவே இருந்து பாத்தனால இவருக்கு ஒரு சந்தேகத்துலதா வந்துட்டாருங்க செரி நம்ம இதெல்லா ட்ரை பண்ணி பாக்கலா அப்டின் பண்ணாரு ஆனா வந்துருச்சு
ஆனா அது தாங்க முடியாத வலிங்க அதே மாரி இந்த மருத்துவமனை தெரியுங்களா அவுங்க ஒரு வியாபாரமாவே பண்றாங்கங்க இத ஏ கணவருக்கு ஒரு வ இந்த மாரி வந்ததுதா வலி வந்தது உடனே அடுத்த நாள் காலையில அவுங்களுக்கு ஆப் ஆப்ரேஷன்ங்குற மாரி சொல்லிட்
இருப்பாங்க நீங்க அந்த மா அந்த தப்ப நீங்க பண்ணியிருக்கவே கூடாது இப்புடிதா நாங்க பர்ஸ்ட் பர்ஸ்ட்டு வந்து வாடக வீட்ல இருந்தோ அப்போ வந்து எங்க எங்க கூடவே இன்னொருத்தவுங்களு வாடகைக்கு இருந்தாங்க அவுங்க வந்து கொஞ்சம் இது வந்து நா மொதல்ல சொன்னது இவரோட ஃப்ரெண்டு அவரு அதே மாரிதா நைட்லதா ரொம்ப வலி வலிச்சு அப்றோ போனாங்க அப்ப போனதுக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா நெறைய உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன் சொல்லிட் ட்டாங்க ஆனா வந்து அவுங்க பாத்தீங்ன்னா ஆப்ரேஷன் பண்ணல வெயிட் இந்த அதுக்குன்னே ஒரு செடி ஒண்ணு ருக்கு அந்த செடி வெச்சிருப்பாங்கக அத அத சாப்ட்டாலு ஸ்டோன் வராதாம்மா அப்பறோ நெறைய என்னென்னமோ நா டு வைத்திய மாரி பண்ணி ரெடி ஆயிருச்சிங்க
அதுதா எங்ளுக்கு அனுபவம் இல்ல ஆ அதுதாங்க
ம் ஆ ஆமாங்க இப்ப பாத்தீங்னா நம்ம வந்து ஸ்டோன் இருக்கு ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டா அது திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன் வந்துகிட்டே தா இருக்கு
ஆமா மா அதாங்க நாங்க பாத்துக்கிட்டு தா இருக்கே கணவருக்கு இப்போல்லா அடிக்கடி வலி வருது அந்த வாழ தண்டு மட்டு குடுக்குறது
ஆ செரிங்க நீங்க வாழ மர இருந்துச்சு ஆனா அந்த மரத்த வெட் அடியில வெட்டி விட்டு அதுல ஒரு ஜூஸ் எடுப்பாங்கங்க நீங்க கட் கட்டி வச்சிட்டீங்கன்னா அது காலைல அந்த ஜூஸ் மாரி வெளியே வரு இந்த அப்டியே வந்து தங்கி இருக்கு நீங்க அதுல வந்து ஒரு டம்ளரோ ஏதாவது ஒண்ணு போட் ட்டு எடுத்து அதையு குடிக்கலா
குடிக்லா ஆ அதுக்குடிப்பாரு அது கொடுப்பே இந்த வாழைத்தண்டு இது மட்டு ரெகுலரா சாப்ட்டுட்டு வராங்க
ம் வாழத்தண்டு கண்டிப்பா குடுங்க ஏன்னா வாழைத்தண்டு கொஞ்சோ நம்மளுக்கு ஈஸியா கெடைக்கு
ஆமா
ம் உங்களோட உங்களோட பேசுனது ரொம்ப நன் ரொம்ப சந்தோஷங்க
கண்டிப்பா எனக்கு ரொம்ப பயனுள்ளதாவு இருந்தது ரொம்ப நன்றி நன்றி தோழி